எலோ
ஆ கேக்குதா
ம் கேக்குது கே
ம் என்ன பன்ற
சும்மாதான் உக்காண்ட்ருக்கேன்
உங்க அம்மா உங்க அப்பா விட மாட்டாங்கல்ல வெளிய நம்ம போலா எங்கயாச்சும்
ஆமா விட மாட்டாறி மண்டகாயும் யாருக்கு தெரியும்
ஏதோ ரீசன் இருக்குல என்ன ரீசனு
எந்த ரீசனுமே இல்லடி
வெளியே போக் கூடாது புள்ளைங்க கூட தான
யாருக்கு தெரியு மண்டகாயு இதெல்லா யோசிக்கும் போது அதான் எங்கயு வெளியே போறேன் அப்டி இப்டின்லா எதுமே கேக்கவே மாட்டேன்
ஆ அடம் புடிச்சாலு விடமாட்டாங்ளா
ம்கு நா அடம் புடிச்சாதான
கேளு ஒரு நாளு
கேக்குறே இது ம் எங்க வீட்டுக்கு வர முடியுமா இப்போ அதுதா நா சொன்னன்ல மேரேஜ் போறாங்கன்னு
ஓ ஆமா
உம் அப்ப நீ வர்றியா
உஹம் பாக்கலாம் சொல்லி பாக்குறே
உம் கேட்டுப்பாரு அப்ப வீட்டுல யாரு இருக்க மாட்டாங்க நீயி நா மட்டு தா இருப்போ அதுக்கு சொன்ன
உம் செரி செரி கேட்டு பாக்கறே
உஹம் ந ஏதாசு ஆர்டரு போட்டு சாப்பிட்டு உக்காந்துட்டுருக்கலா
உம்
உம்
உங்க அண்ணா இருக்கு ட்ரீட் வெக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மறந்துட வேண்டா சொல்லு
செரி செரி இது ஒரே கிரேவிங்கா இருக்குடி
ஆம்
எதுலேன்னு தெரியுமா ஆஹ மந்தி
ஆஹ்
அப்புற ஒரு இந்த மாரி் அ டெசர்ட்லயே போக மாட்டிக்கிறே
அவ் எனக்கு டேசாட்டே புடிக்
அதுதா இனிப்பு கொஞ்சோ அதிகமா சேக் கொஞ்சோ இல்லே டேஸ்ட் பண்ண எடுத்தாலுமே அவ்ள தா போது அப்டின்னு ஆயிடுது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம்ன்னு வையே
டேஸ்ட் கூட பண்ண மாட்டேன் எனக்கு அப்டியே வாந்
அது தா அது இனிப்பு அப்டின்னு பாத்தாலே ஒரு மாரி
அம்மா நானு கரெக்டா டீ ல நா வந்து மோஸ்ட்லி சுகரே போட மாட்ட செரி சும்மா பேருக்கு ஒரு அ அரை ஸ்பூன் அவ்வளவுதா
உஹம்
எங்க அம்மா போடும் ப அதா நமக்கு காலையில எழுச்சு பல்லெல்லாதேச்சு வந்து குடிச்சா பாயாசம் த்தோ குடிக்கிறோமோ எனக் வாந்தியே வந்து வந்துரு எங்க அம்மாகிட்ட டீ வெக்க சொல்லி எங்க அம்மாக்கு எவ்ளோ சர்க்கர போட்டாலும் பத்தாது எனக்கு எவ்வளவு கம்மி பணம் பத்தா புடிக்கவே செய்யா வெ எங்க அப்பாவா வீட்டுக்கு வர வாங்கிட்டு வர்றது வேற என்னென்னனு தெரியுமா தேன் முட்டாயி லட்டு ஜிலேப் பி ரசகுல்லா
மே அதெல்லா பாத்தே நம்ம குலாப் ஜாமுன் குடி எல்லாரு விரும்பி சாப்டுவாங்க சாப்டாதவங்க இனிப்பு சாப்டாதவங்களுக்கு சாப்டுவாங்க
ஓ
அதுவே இ ஜீய ஒரு மாரி
எனக்கு அது திங் எதோ ஒன்னுதா நெனைச்சே எனக் வாந்தி
கு அதே தான் எ அத பாத்தோன்யு சாப்டணுமா ஐயோ வே காண்டாகு அதுக்கு ஒரு மொளகா வத்தல எடுத்து வாயில போட் டுட்டா இப்ப எப்டினா எப்டி ஒரு நாள் கூடடி ஸ்பைஸா எதா சாப் ப்டாம இருந்தா ஒரு ஒரு மாரியாவே இருக்கு
உம் உம்
ஏ இப்டி இருக்கோன் தெர்ல
யாரு கிட்ட நா சொல்லுங்க உம்
உள்ள எல்லாமே இருக்கு
ஆ
எ வெளியவே வர வேணா உனக்கு என்னல்லா வேனு எல்லாமே இருக்கு
ஏ கேக்ற எனக்கு போய் தனியா போய் கடுத்து
அ நானு அதேதா
தெரிஞ்சவங்களாச்சு இருக்
தெரிஞ்சவங்கன் கெடையாது அவ வேற டிப்பாட் மெண்ட்டு ந வேற டிபார்ட்மெண்ட் டு அவ ஒரு பர்ஸ்ட் இயர் முடிச்ட்டா
ஆஹ்
இருந்தாலுமே ஒரு மாதிரி தனியாதானே போறோம் அப்படி இருக்கு
சரி இப்ப நீ புது ஸ்கூல் போனில
ஆமா
இது அது சேமா உனக்கு எப்படி இருந்துச்சு பஃர்ஸ்ட் டே போ போது
பஃபர்ஸ்ட் டே போம்போது எப்படி இருந்தது ஒரு மாதிரி நானும் இவ்ளு தானே இருந்தோ நம்ம கூட படிச்சால்ல ஒருத்தி அவங்கூட தான் நா இருப் ஏன் அப்போ நா எல்லாத்தையு கலாய்ச்சிட்டியானா இம்மார் இருந்தது தனியாவே தான் இருந்தோம் அ மாதிரி யாரு கூட செட் ஆகல போக போகதான் எல்லாரும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுவும் என்கிட்ட மோஸ்ட்லி நான் கொஞ்ச ஜாலியா ன் ச்சா இவ எதுனா வேரு கல்லம் கூட படிச்சால்ல அவ கூட வந்து நான் ஜாலியா இருப்பனா அப்போ அவங்கல்லாம் வந்து மத்தவங்கல்லாம் வந்து வந்து பேசுவாங்க அப்படி கொஞ்சம் வேரு எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் அப்படிலாம் கிடையாது என்னன்னு என்ன பேசுவோம் அவ்ளவுதான் இருந்தாலுமே எப்படி சொல்றது அது நம் என் நம்ம படிச்சோம்ல டென்த் செட்டு
ஆஹ்
பிரெண்ட்ஸ்னா எனக்கு மாரி ஒண்ணு
பிரெண்ட்ஸ்னா
டென்த் செட்டோட எல்லாம் முடிஞ்ச்சு இந்த பிரெண்ட்ஷிப்பு
உம்
ஆஹ் பசங்க பொண்ணுங்க எல்லார் இருக்கறது அந்த மாதிரிலாம் டென்த் தா
தெமா ஆஹ் ஒன் அண்ணேன்னா நான் உன் ஒரு ஒருத்தனை வச்சு உன கிண்டல் பண்ணுவன் அந்த தம்பி தம்பினு அந்த பையன ஏன் பின்னாடி கூட சுத்திட்டு இருந்தான்ல சிக்ஸ்த்ல எய்த்ல நைன்த்
ஆமா
அத ஏ கேக்குற நாங்க நாங்க சொல்லிட்டு நா சொன்னன்ல அன்னைக்கு ஆஹ் அப்படியே நா கூப்ட்டப்போ சொன்னன்ல இந்த மாதிரி நாங்க போனோ கார்ல கூட வந் ந்தானுங்க அப்ப நாங்க வண் எதுக்குள்ள தெரியுமா நீ நீங்க இருக்க ஏரியா சரியா அந்த ஏரியாத்துல ஆனா அ அந்த ஏரியாக்குள்ள நாங்க நின்னுட்டு இருக்கோ ஒரு எடத்துல அந்த எடத்துல வந்து கொஞ்ச இருட்டா இருக்கு நின்னுட்டு இருக்கோ அவுனுக பின்னாடி வராங்க கார்ல நாங்க என்ன பண்றோ நிப்பாட்டிட்டோ அந்த புள்ளையோட அவங்க வேற கால்ல இவ வேற முன்னா டி கார்ல அப்ப நா சொல்றே செரி நீ பின்னாடி உக்கார் நா ஓட்டிக்கிறே அப்ப செரின் பின் நின்னுட்டு இருக் கோ நா பின்னாடி உக்கா உக்கான்ட்ருக்கே அப்டிஸ் கிராஸ் எங்கள இப்டி சைட்ல இப்டி கிராஸ் பண்ணி ஒருத்தனுங்க ஒரு மார் சவுண்ட் வுட்டு போனானுங்க ஒருமாரி எப்போ ஒருமாரி புள்ள கத்தரமாரி சவுண்ட் வுட்டு போனானுங்க
ஆஹ்
நானு யார்ரா இவுனுக நானு கெட்ட வார்த்தைல திட்னே அப்போ அஹ் திரும்பியும் அஹ் போறானுங்க நா வந்து கா அவங்க இப்டி போவும்போது நா வந்துட்டு மூஞ்சிக்கு எதும் மறைக்கல இப்டிதா இருந்தே
ம்
அப்ப இப்பிடி போவும்போது என்ன பாக்கல சரியா
ம்
ட்டன் வரம்ப கரெக்டா நா எடுத்து கட்டிட்டே, அப்ப உங்களுக்கு நா யாருன்னு தெரியாதுல்ல பாத்தா அவரும் யாரு தெரிஞ்சுதா தம்பி தம்பத் தம்பியும் நம்ம தம்பி கூட ஒருத்தர் இருப்பாரு நா உனக் ஹின்ட் சொல்றே நீ கண்டுபுடி பாப்போ அவரோட பேர் வந் வந்து ஒரு ஆக்ட்ரோட பேரு ரெண்டு வேர்ட் உண்டு சொல்லாத யாரு ஆஹ் செரியா கொஞ்சம் நல்லா புசு புசுன்ன இருப்பாரு யான்ன அவரு முன்னாடி நம்ம தலைவன் வந்து வண்டி ஓட்டுறாரு பின்னாடி வந்து அவரு அதுக்கு முன்னாடி யாரோ உக்கான்ட்டுருக் இருக்காங்க இப்படி வராங்க ஏய் சிருச்சுட்டே நாங்க நின்னுட்டு இருக்கோனா மூஞ்சு கட்டியிருக்கே நானு
ஓ
திருப்பி ரிட் யூடன் அடிச்சிட்டு ஹனு சிரிச்சிட்டு இப்டி ஆ முன்னாடி ஆவளையும் பாத்து பின் என்னனயும் பாத்து சிரிச்சுட்டெ போறாங்க
ம்
இந்த புள்ள வந்துட்டு ஏனா அங்க ரோட்ல யாரும் இல்ல இந்த புள்ளங்க ஆவாது இவனுங்க வேற ஒரு மாரி சவுண்ட் உட்றானுங்க கிளம்ப இல்ல இல்ல நீ பேசு தெரிஞ்ச பசங்க தான் பாத்துக்கறேன் ஏதாச்சு நான் அப்படின்னே அவுங்குளுக்கு நா முஞ்சி அதனால மறைச்சா தெரியல அப்படின்னே சே இப்ப ரிட்டன் வருமன என்ன பண்ண கல்ட்டிடேன் அக் கல்ட்டு நான் ரிட்டன் வரும்மோ நான் பின்னாடி ஒக்கான்டிருக்கனால இருக்கறனால அவங்க இருட்ட இருக்கனால திருப்பி திருப்பி தானே என் மூஞ்சி பாக்கணு அப்போ பண்ண திருப்பிப் போம்போதும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேர்டு சொல்லி முன்னாடியிருக்குற தலைவ வந்து இப்படி ஒரு மாதிரி ஒரு வேர்டு சேரியா அத சொல்லிட்டு இப்புடிப் போயே எனக்கு அப்படி நான் ஒரு எறங்கி நான் கத்தி கூப்பிட்டுட்டு என்ன இப்படிலா பேசிட்டு இருக்கே நானா இருக்கிட்டு வேற எந்த புள்ளைய இருந்த இப்படிதான் பேசுவிய அப்படின்னு புடிச்சு கேக்கலான்ட்டு இருந்தேன்
ஹோ
உன் வேற ஏதோ புள்ள உன் தங்கச் சியோ உன் கூட பொறந்தவங்க யாராச்சு இப்படி நின்னா நீ இப்படித்தான் நீ பேசிட்டு போவியா இல்ல அப்படி கேடன் டென்ஷன் ஆயிருச்சு எனக்கு கு அப்ப அந்த புள்ள டு வேண்டா வேண்டா விடு இங்க யாரு இல்ல செரி ஆவாது நம் போய்க்கலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தோம் எங்க நம்ம கி வடக்கி ஒருத்தவங்க இருப்பாங்க அங்க அந்த கட் அப்படிய வன்டோ அந்த இது வழியா டென்ஷன் ஆயிடுச்சு அவன் வந்தது உனக்கு அப்பவே அங்க வெச்சு போன் பண்ணி உன்ட சொல்லி அஹ் என்னன்னு உனக்கு புடிச்சி கத்த சொல்லான்ட்டு இருந்தேன் அவ
ஓ
இனி வீட்டுக்கு ஏதோ வந்தா கேளு சேரி
கேக்குறேன் கேக்குறேன் என்ன என்ன சொன்னே
ஆ இப்படி சொல்லி இன்னி இன்னைக்கோட டேட் சொல்லிட்டு
அஹ்
இந்த வழி இந்த நான் சொல்ற எந்த வழின்னு நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறன் போட்டோ அனுப் றேன் இங்க வச்சு நீ இப்படி பண்ணியா அது யாருன்னு தெரிஞ்சுதா
அது யாருன்னு தெரிஞ்சுதா எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேக்குறேன்
ஆ
ஒருவேள தெரிஞ்சே பண்ணி இருந்தா
தெரி ச் தெரிஞ்சு எப்படி ப எப்படி தெரிஞ்சிருக்கு நான் இதுதானே போட்டிருந்தேன்
உம்
மூஞ்சி பாகமொ கரெக்ட்டா போட் தெரிஞ்சிருந்தா அந்த முன்னாடி இரு இருக்கவங்க பேசலனாலும் பின்னாடி இருக்காங்க நடுல அவ வந்து பத்தா பேசு ப்பாங்க
ஆமா
தலையாச்சி இப்படி ஆட்டுவாங்க சிரிப்பாங்க அத தெரிஞ்சிருப் க்க வாய்ப்பு இல்ல
உஹ் செரி நான் கேட்ட
உம் செரி செரி எனக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பிடும் போல இருக்கு
ஆமா எனக்கு எங்க அப்படியேத இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு மந்தி சாப்ட்டு
ம் செரி ஒரே நிமிஷம் இரே எங்க அம்மா கூப்பிடடுறாங்க
ஆஹ் செரி செரி